ஆ கேக்குது
ம் என்ன பண்றீங்க
அ பத்துட்ருக்கே மேடம்
ஏ ஓ எஸ் உங்களுக்கு கரெக்டா கேக்குதா
ஆ கேக்குது மேடம் ஏ வாய்ஸ் கேக்குதா உங்ளுக்கு
ஆ எனக்கா என்து உ உ நீங்கமா போ மாரி இருக்குல
மேடம்
ரொம்ப லா லென்த்தியா லாங்கா ஸ்லோவா போற மாரி இருக்குல்ல
ஆமா மேடம் எனக்கு எல்திருக்கு
ம்
ஹலோ மேடம்
ம்
ஆ அது வந்து அந்த இது அந்த நம்ம சொன்னே சொல்லிருந்லா மேடம்
ஆமா
நா சொன்னேல போட்டுரு அந்த வாட்ஸ்அப்ல சொன்னிங்கல்ல
ஆமா ஆமா
ஆஹ வருவாங்க ஆனா எனக்கு வந்து என்ன டவுட்னா யார எல்லாருகிட்டேயு பாச இருக்கும டவுட் ஏன்னா அது கண் இல்லேல்ல
ஆமா புரியுது
ஆனா இப்பயே சொல்லி வச்சா அவரை என்ன பண்ணுவாங்க எல்லாருமே
சேரி ஓகே நம்ம போட்டுலா நம்ம சார் கிட்ட சொல்லி ஒரு இது போட சொல்லலா ஏன்னா நம்ம வந்து போ நம்ப கூடாது எதுவுமே ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அவங்க சார்க்கு வந்து கிஃப்ட் வாங்கு போது நம்ம வந்து எதுவுமே நம போடல கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூட் பண்ணல சோ வந்து எதனா வந்து பேச்சடிப்படு அதுனால சோ கிட்ட சொல்லி சோ போட சொல்லலா ஏன்னா சோ வந்து எதுவுமே எத்துக்காது சோ அது பேசுறது எதுவுமே அவ்வளவு பெருச எடுத்துக்க மாட்டாங்க
ம் இல்ல நம்மப வந்து சாருக்கு என்னா பண்லாமான் பாக்குற
என்ன பண்ணால இருக்கீங் நீங்க
நீங்ளு என்னா சொல்லுங்க எதனா நம்ப என்ன மோள்ட்டு மேரி என்னா குடுக்லாமா தம்ப்ளுக்கு என்ன அழகான ஒரு பொருளு மேரி குடுக்லாமா அவுருக்கே நம்ம ஞாபகமா என்னா குடுக்லாமா
நீங்க எது சொன்னாலு எனக்கு ஓகேதா அவுங்கோ நினைவா இருக்குற மாரி எதுனா வந்
மேடம் நம்ப இருக்குற ம எல்லாரு இருக்குற மாரி ஒரு போட்டோ இருக்கா
அ எல்லாரு இருக்குற மாரி போட்டோ இருக்காது இப்பதா எடுத்துருக்காங்ள குரூப் பிக் அதுல வேணா கேட்டு பாக்லாமா
அ கொஞ்ச கேட்டு பாருங்ளே மேடம் எல்லாரு இருக்க மேரி எல்லாரு தெரிய்ற மேரி நல்லா இருக்க மேரி
அ அத வந்து ஃப்ரேம் போட்டுற்லான் சொல்றீங்க
அ ஆமா மேடம் எல்லாரு வந்து எல்லாரு வந்து இது இது மேரி என்னா மோமன்ட்டு வாங்கி குடுப்பாங்க நம்புள வந்து மறக்கே கூடாது அவுரு
அத்னால ஃப்ரேம் குத்தர்ரீங்க
ஆமா நம்ப எல்லாரு இருந்த மேரி ஒரு ஃப்ரேமு ஐடியா நல்லாருக்குது அப் நம்
ஐடியா நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு சோ ஓகே அவுங்கிட்ட வந்து நம்ம போட்டோ கேக்லா
ம் கேளுங்க மேடம் அவுங்ட்ட
ஏனா நம்ப கடசியா எடுத்தோல்ல அதுல நம்ப எல் லாருமே இருக்கோ சோ வந்து அந்த ஃபிக்க கேட்டுக்லா
ம் ஓகேன்ட்
ஆனா அதுல வந்து ஒரு சிலவுங்கல்லா மிஸ் ஆவாங்கன் நெனக்கிற
இல்ல மேடம் அந்த டென்த்து ஆன்ட்வசரி எல்லாரு இருந்தோ தெரிமா
ஆமா பட் நா ஆ அதுல கூட இரு அ எல்லாரு இருந்துருப்போ
ஆ அது அது இர்ந்தா கூட பரவால்லே எல்லா வந்து கொலாப்ல போட்லாமா நீங்க என்ன சொல்லுவீங்க கொலாப்ல போட்டா நல்லார்க்குமா இல்ல வந்து எல்லாமே ஒரே போட்டோவா ஒர்ரே ஃப்ரேம் வச்சுக்லான்றிங்ளா
அ அ எனக் தெஞ்சு கொலா போட்டோன்னா நறிய போட்டோஸ் தேவ்ப்படு நம்பகிட் ட நறைய போட்டோஸ் இருக்கா
அதா மேடம் நம்ப நெற்ய எட்த்து வச்சுருக்கோமே தெரியாதா உங்களுக்கு எவ்ளோ போட்டோ எத்துருப்பீங்க நீங்ளே சொல்லுங்க பாய்ஸுனா நாங்குளே நறிய போட்டோ எத்துருப்போ கேட்லப்ஸுல எல்லாரிட்யு கலெக்ட் பண்ணுங்க போட்டோஸு நா கேட்டே சொல்லுங்க எல்லாருகிட்யு
சேர் ஓகே கலைட் பண்ணி உங்குள்க்கு சென் பண்றோ கொலப்ரேட்டே போட்டுக்லா
அ அது வந்து எனக்கு எச்டில வேணு மேடம் எது இந்தாலு எச்டில வேணு அது வந்து கொலாப்பண்ணி வந்து எல்லாருக்குமே கொலாப் பண்ணி இதுவ வெச்சின்ணு
எதுல
ஆ அது யாரு எடிட் பண்ணுவா அவுரு எடிட் பண்ணுவாரா அந்த சுர்ட்ட முடி காரு
சுட்ட முடிக்காரா அவுரு கிட்ட கேக்கணும்மே நம்ப
அவுர்வேர ரொம்ப தூரொ இருக்காரு மேடம் கேட்ட போறோன்ட்டு
புரில
கேட்டு ரொம்பொ கேட்டு ரொம்ப மிஸ் பண்றாரு மேடம் அவர் வேற
ஓக்கே ஓக்கே ஓக்கே இன்ஸ்டூஷன்
ம் மேடம் அவுர்கிட்ட என்னா பேசி பண்ணுங்க மேட என நா நாங்க பேஸ் க்குன்னு அது பண்ணமாட்டாரு அப்டே நீங்க கேர்ட்ட இது சொல்லுங்க அவருக்கு அப்டே அது பேஸ்ன மேரியேருக்கூ அவுருக் கொஞ் சந்தோஷ் பட்டெ மேரி இருப்பாரு அப்பறொ
எனக்கு யார சொல்றீங்க நீங்க
மேடம் அந்த சுர்ட்ட முடிக்காரு மேடம் சர்ச்சுல இது போடுவார் தாங்க
ஆ ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கே ஆ ஓக்கே ஓக்கே அவங்கிட்ட நா பேசிற்ற அதுஎன்னாருக்கு அவுங்க எடிட் பண்ணிடுவாங்க
ம் ஏனா நா பண்ணா என்ன அதுஇது பண்ணுவாரு
ம்
எ நீங்க போனா இது என்ன சொல்லவார்ல்ல
ஓக்கே எல்லாரையு வந்து கேட்ருல்லா சோ ஆ பே கேட்டு போட்டுல்லாம் மெயின்ல எந்த போட்டோ போடபோறீங்க
மெயின் வந்து மேடம் அது அந்த அதா மேட மெயினே எங்ளுக்கு
எது
இந்த கேர் அந்த எல்லாரு மொத்தமா இருக்குத்தா மேடொ மெயினு
அந்த டென்த் அனிவெர்செரி
அ அதா மேடம் மெயினே அது நடுல இருக்க மேரி என்னா பண்றோ மீதியல்லா வந்து சைட்ல எல்லாமே பிரிச்சு பிச்சிருக்கமேரி
ஓக்கே ஆனா வந்து இது எப்டி புடுவிங்க கொ அ கொலாப்ரேஷன்ல போட்றதுன்னா நம்ப அத்தனி பேருக்கோ நம்ம அத்தனி பேருக்கு கெடக்குமா
மேம் கெடக்கூ மேடம்
ஓக்கே போ என் ப்ரெண்ட் கேங் ஒண்ணு அந்த கேங் ஒன்னு இந்த கேங்க் ஒன்னு அப்டி கேட்டா கடைக்கூ
அதா மேடம் அப்டிதா கேக்க சொல்றெ இப்போ நம்ப கேங்கு ஒண்ணுர்க்கா
ஆம்மா நம்ம கேங் ஏற்க்கோனே நம்ப ஃபோட்டோஸ் எட்த்திருக்கோ நறியவே
ஆ நம்ப கேங்குட்டா இப்ப வந்து அ ர ரம் இருக்காங்கள்ள அவுங்குளு ஒரு அவுங்க கொஞ்சொ எத்துருப்பாங்க
ஓக்கே ஓக்கே அதுல எதா நல்ல ஃபோட்டோ பாத்து நம்ம
அ அது வந்து இந்த செய்டு அந்த அக்காங்க இர்க்காங்கல்ல
ஆ ஒக்கே ஓ
அவுங்கிட்ட வந்து அவுங்க கான்டெக்ட் கெட்ச்சா பேசுங்க எப்டினா அவுங்குளுக் தெரியு அந்த இதுவ்ல்லா ஆடிருப்பீங்க நீங்க நா இல்ல நானு இருந்துருப்ப பர்டேல்லா செலிப்ரேட் பண்ணாங்க அவுங்க அந்த போட்டோல்லாருக்கு உண்மையாவே அந்த போட்டோல்லா இருக்கூ நாங்க இர்ந்துருப்போ அந்த ஃபோட்டோல அ அந்த ஃபோட்டோ கெட்ச்சா நல்லதாருக்கு எங்க்ளுக்கு எல்லா கே ஒஞ்சுக்கோன் அன்ப்ப சொல்லுங்க
எப்டி நீங்க பண்ண போறீங்க அந்த பின்னாடி சில குட்டி குட்டி போட்டோஸா வரு இந்த ஃப்ரெண்ட்ல வந்து ஆஹ இந்த போட்டோ மட்டும் பிரைட்டா தெரியு அத
இல்ல மேடம் இல்ல எல்லா மீடியம் சைஸ்ல இருக்கும் மேடம் போட்டோஸ்ல்லா எல்லாம் பாக்குற மேறி மீடியம் சைஸ்ல எல்லாமே இருக்கும் இந்த போட்டோ மட்டும் நடுவுல பெருசா இருக்க மேறி இருக்கும்
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே
இது மட்டும் பெருசா இருக்க மேரி மத்ததெல்லா சின்ன சின்னதா அது ஒரு ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கு மேறி முக்கியமான நா போட்டோஸ்லா புரிதா மேடம் இந்த போட்டோல்லா இதுல வர இல்ல இதுலயே வந்து நடுவுல வச்சுட்டு சின்ன சின்னதா பண்ணா நம்ம அவ்ளோ போட்டா இருந்தா ஓகே நீங்க அனுப்புச்சு விட்டா அது போட்டோக்கு ஏத்த மேறி பண்லா மேடம்
ம் சேரி ஒக்கேங்க
அப்டியே சார் என்ன போட்டோ எடுத்த கூட ‌என்ன ஏன்னா நாங்க லாஸ்ட்டா இருக்கும்போது எல்லாரு கூடயு போட்டோ எடுத்தோ
ஆஹ் நாங்களு போட்டோ எடுத்தோ பட் வந்து ரொம்ப ஆஹ் நா ஆமா எல்லாரு கூடயு தா போட்டோ எடுத்தோ
ம் ம்
ம்
அதா மேடம்
ம்
இது யாரு யோசிச்சிருக்க மாட்டாங்களா மேடம்
இது நம்ம மரமண்டங்க இதுலா யாருமே யோசிக்கலதா நெனைக்கற
அதா நா யோசிச்சேன்ல மேடம் அப்ப எனக்கு அறிவு இருக்குல
அய்யோ கடவுளே இந்த பிள்ளை கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க
இல்ல மேடம் எல்லாரும் ஒரு நாள் போதா போறோ நம்ப புரிதா அந்த கேரளா
சேரி ஓகேங்க ஆ ஃப்ரேம் போடுறீங்க அ கண்ட்ரிபியூட் எப்டி நீங்க மட்டுமே பாத்துபீங்களா
ஆஹ் அதா நீங்க இருக்கீங்களே
ஓ மை காட்
இல்லங்க மேடம் நம்ம வந்து இனிமே பண்ணாம இருப்பாங்கல்ல பண்ண முடில ஓகே வுட்ருங்க
ஆ ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம சோ நம்ம பியூட் நம்ப பாய்ஸ்ல பா போட்டாங்களா
அவங்கல்லா போடுல்ல மேடம் அவங்கள எத்துக்காதீங்க அவங்க என்ன பண்ணா
நம்ப வெரைக்கும் பாத்துக்கலா
ஆஹ் நம்மள வரைக்கும் இப்ப வந்து நம்ம வந்து எதுமே போடுல்ல அப்டின்னு சொல்ல கூடாதுல நீ நீங்க வந்து எங்களுக்கு வந்து சொல்லல எதாச்சியா அத பண்ணீங்க நீங்க புரிதா உங்களுக்கு அது வந்து அவுங்க வந்து நம்மகிட்ட எதுமே சொல்ல காசு தா அனுப்ப சொன்னாங்க என்ன என்ன வாங்கி தர நமக்கு எதுவுமே சொல்லல அவுங்க
ஆமா ஆமா
ஆ நம்ம வந்து என்னா பண்ண போறோம்னு நாங்க ஐடியாவோட சொல்றல மேடம் நா உங்களுக்கு புரிதா நா ஐடியாவோட சொல்ற இதுதா நம்ம செலவு பண்ண போறோ அப்டின் நா சொல்றே அவுங்க அதுமாரி சொல்லவேல்ல நம் பகிட்ட காசு மட்டு அனுப்பங்க நா பாத்துக்கறோ நாங் வாய்ங்கிறோ அப்டின்றமாரிதா சொன்னாங்க அவுங்க நம்மளுக்கு ஒண்ணுமே தெரில அது விஷ்யமே
ம் புரிதுங்க நீங்க சொல்றது
ம் அதா மேடம் நா இப்ப சொன்ன
அ
நா பெருசா குட்த்தா நல்லா இருக்குன்னு நெனிக்கிறே நா
இல்லல நீங்க சொல்றது இதுவே ஓகே தா இது நம்மளுக்கு மெமரிஸா இருக்கு அவுங்களுக்கு ஒரு பெரிய மெமரியா இருக்கு நம்ப எல்லாரியு வெச்சுக்கிறது ம்
நம்ம குடுக்கும் போது எல்லாரு நம்ப எல்லாரி பப்பாங் போலயே
ஆமா நம்ப அது பரவால்ல விடுங்க நம்ம வந்து குடுக்கறது எப்டி வேணா குடுக்கலா
ம் ம் அது இல்லங் மேடம் அவுங்கலா வந்து சின்ன சின்னதா குடுத்தாங்க புரியிதா உங்களுக்கு
அவுங்க அவுங்க கரெக்டா நம்ப ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிந்தாங்கனா ஒண்ணு இல்ல அவுங்க கரெக்டா ஆர்கனைஸ் பண்லல
ம் செரிங்க மேடம் நா அப்பற பேசுறே
ம் ஓகேங்க
ம்